கேக்குதுங்களா
ஹலோ அ தோழா சொல் ஆ கேக்குதுங்களா சொல்லுங்க தோழா கேக்கு ஆ கேட்குதுங்களா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்
ஆ கேக்குதுங்
புரியலிங் தோழா
ஆ ஆ இல்லல்ல கேக்குதுங்களா சரியா கேக்குதுங்களா பேசுறது கேக்குதுங்களா ஆ கேக்குது ஆ இப்ப கேக்குது செல்லுங்க தோழா எப்டி இருகீங்க ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழர்ஸ்
ஆ நா நல்ல இருக்கே தோழர்ஸ் சாப்டிங்ளா ஆ இப்போதா இப்போதா நீங்க
ஆ நானு
ஆ நானு சாப்டே தோழர் ஓகே ஓகே ஓகேகே இன்னிக்கு என்ன தலைப்பு
நம்ப பேச போறோ தோழா
ஆ தோழா இன்னிக்கு நீங்களே ஏதாச்சு ஒன்னு சொல்லுங்க பேசுவோ
ஆ இல்ல தோழர் நீங்களே சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாரி பேசுற தோழா
வா அப்டிங்ளா எனக்கு எதுனாலு ஓகே டெம்புள் எனி ஊரு பத்தி ஏதாச்சு
ஆ ஓகே தோழா
ஏதாச்சு ஊரு ஏதாச்சு கோவில் இத மாரி ஏதாச்சு
ஆ சரிங்க தோழா அத பத்தியே பேசலா
ஆ ஓகே நீங்க சொல்லுங்க ஏதாச்சு ஊருக்கு போய்ருக்கீங்ளா லாங்க ஏதாச்சு ஆ
ரொம்ப லாங்க ஆனா பாத்தீங்ன்னா இங்க கர்நாடகா ஸ்டேட் அத் கர்நாடகாவ இந்த பக்கோ சிவமுகானு பத்ராவதிய அந்த பக்கோ இருக்கு இல்லைங்ளா
ஆ ஆமா கேள்விபட்ருக்கே
ஆ அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வத்துரு தர்மஸ்தலா அப்டினு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் அந்த கோயில வந்து ரொம்ப பிரசிக்க பெற்ற சம்மதோ சன்னிதானோ சொல்லி அங்க போயிட்டு வந்திருக்கே அதுதா இருக்கறதுலயே லாங்கா போயிட்டு வந்த ஒரு கோயில் அதுக்கப்றோ ப த்தீங்ன்னா ரொம்ப பேஃமஸ்னு பாத்தீங்ன்னா இங்க வெள்ளூர் பக்கோ நம்ப ஊர் பக்கமே அது அது பாத்தீங்ன்னா தங்க கோயில் தே கேள்விபட்ருக்கீங்ளா
ஆமா ஆமாமா மெயின்லே இருக்க ஆமா தங்க கோயில் கோல்டன் டெப்பல் ஆமா
ஆமா
அங்க போயிருக்கோ
ட்டு பக்கமே இருக்குதா அதுவு இல்லாம ரொம்ப ஃபேமஸ்சான கோயில் அந்த கோயிலுக் கு போயிருக்க ரொம்ப அழகா இருக்கு உள்ள அங்க தங்கோ ஃபுல்லாவே அந்த தங்கத்துல வந்து எல்லாமே பண்ணிரு
எல்லாமே
ப்பாங்க அத பாக்குறது ரொம்ப அருமையா இருக்கு இந்த மின்னு அந் தங்கோ பா த்திங்னா மின்னு இரவு நேரோ பத்தீங்ன்னா இந்த அ மின்விளக் கு வெளிச்சத்துல பாத்தீங்ன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கு ரொம்ப அழகாவு இருக்
ரொம்ப அழகாவு இருக்கு
அதுக்கப்றோ பாத்தீங்ன்னா இங்க ஆந்திரா பக்கோ ஆந்திரா பார்டருல நம்ப ஊருக்கு ஆந்தராக்கு கொஞ்சோ தூரோ அந்த பாட்ரு வரு
பாட்ருவரு
அங்க பாத்தீங்ன்னா ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு அந்த கோயில் பேரு செரியா எனக்கு அ தெரில
தெரில அங்க பாத்தீங்ன்னா மறந்த அந்த கோயில் வந்து ரொம்ப வந்து
ஆ ரொம்ப அழகா இருக்கு எப்டின்னு பாத்தீங்ன்னா டேமுக்கு நடுவுல அந்த கோயில் அமசிருப்பாங்க அந்த டேமுமே அந்த சென்ட்ரல்
அந்த சென்ட்ர
அந்த அ டேம் தண்ணியில நடந்து போயி கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு வர்ற மாரி இருக்கு தோழர் அது ரொம்ப அழகா இருக்கு அது எப்டினு பாத்தீங்ன்னா அந்த டேம்ல தண்ணி கொறஞ்சா மட்டு தா கோயிலு உள்ள போற மாரி இருக்கு மீதி சிலர் எலாம கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க போகவு முடியாது
ஓ பரவாயில்ல நீங்க சொல்லபோது நல்லாருக்கு ம்
ஆமாங் தோழர் அது அங்க பாத்தீங்கனா அந்த ஒரு சில டைம்ல மட்டும்தா அது தண்ணி குறையுன்றதுனால அப்போ ஃபுல்லா அலோ பண்ணுவாங்க அங்க பாத்தீங்கனா சாப் படு என்னு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே
ஒ அங்க எதுமே கட கிடாது கிடையாது எதுவுமே இருகாதுல போல
பத்தீங்கனா ஆ கடைகிட எதுமே இருக்கா காது தோழர் கடைங்க இருக்காது எதுமே இருக்காது கோயில் மட்டு தா இருக்கு அப்றோ பாத்தீங்னா சுத்தி தண்ணீங்க இருக்கு
தண்ணி இருக்கு
சுத்தி தண்ணி மட்டுதா இருக்கு தண்ணி கொஞ்சம் கோயிலுக்கு பக்கத்துல இட
எடம் வுட்ருகாங்கா இந்த சமைச்சி சாப்டுறதுக்கு அந்த மாரில்லாம் எடம் விட்டுருக்காங்க ஓ மத்தபடி பாத்தீங்கன்னா சுத்தியும் தண்ணி மொத்தமா இருக்கும் வேற எதுமே இருக்காது ஓகே ஓகே ஓகே கே நல்லாருக்கும் போல சோ நைட் டைம்ஸ் மழ டைம்ஸ்ல நல்லாருக்கும் போல மழ பெய்யும் போதலாம் ஆமா அதா மழ டைம்லா போக முடியாது அலோ பன்னமாட்டாங்க இப்போ தண்ணி நெறையா இருக்கும் நாளையோ ஆம்மா இந்த வெயில் காலம் இப்போ மே மாசம் ஆமா அதுமட்டுதா அதுமட்டுமா அது
அ அப்ப மட்டும்தான் போ முடியும் அப்போ போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கேயே எடுத்துட்டு போய் சாப்ட் டுட்டு சமைச்சு சாப்ட்டுட்டு திருப்பியும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அந்த மாரி வந்தோ ரொம்ப அழகா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அ சன் ஆ கோயில்லருந்து அந்த டாம்ல நடந்து போற வழி வந்து ரொம்ப ஆபத்து
ஆபத்தானது
அது தண்ணி இருவத்திநாலு மணி நேரமா போயிட்டு இருக்கிறதுனால பாதை ஃபுல்லாவே இதா இருக்கு இந்த பாசி ஆ பாசி படிங்கிருக்கு யார் போனாலுமே நடந்து போனா வலிக்கி வலிக்கு விழுறோம் என்னன்னா சைட்ல சில்னசா கயி இது போட்டு வச்சிருக்காங்க கம்பி சில்னசா போட்றாங்க ரொம்ப இதெல்லாம் போடல தண்ணி வருதுன்றதுனால ல ஆமா ம் நான் எப்டி சொல்றது அதிகமான தடுப்பு ஒண்ணும் போடல சும்மா ஒரு மெலிசா கம்பி மா
மெலிசா கம்பி மாரி எதோ போட்டுருக்காங்க தடுப்பு ஓ நம்ம வழுக்குனா கூட புடிச்சா உட பஞ்சவாது
ஆ அந்த மாரிதான் இருக்கு எல்லாமே போறவங்கா அப்டிதான் வழிக்கி வழிக்கி உள்றோம் ஒருத்தர் ஒருத்தரை புடிக்கிறோ அந்த கம்பியை புடிக்கிறாங்க கம்பியை புடிச்சிட்டுயிருக்கிறவங்க வழிக்கு வழ்றாங்க அவுங்கள புடிக்கிறாங்க இந்த மாரி தான் இருந்துச்சு ஆனா ரொம்ப ஆபத்து அதிகமா இருந்துச்சு தோழர் ஆ போகும்போதே ஆபத்து அத நானே வழுக்கி விழுந்துட்டேன் அந்த பாசியில கால வச்சுட்டு தண்ணி போயிட்டே தான் இருக்கு தோழரே ஆ சாதன்னா ஆ வெயில் டைம்ல கூட என்னா இந்த பக்கம் ஃபுல்லா டாமு இந்த பக்கம் டேம்லயிருந்து தண்ணி வர இடம் இங்க ரொம்ப இங்க இந்த பக்கோ ரொம்புச்சுன்னா இந்த பக்க தண்ணி வடிஞ்சி அப்டியே அப்டியே ஊருக்குள்ள ஆறு மாரி போகு
ஓ அதிகமா மழை பெஞ்சப்போ ஊருகுள்ள போயிடு தண்ணி
ஆம் இல்ல வழி பண்ணிருக்காங்க தோழரே இந்த பக்கம் டேம் வந்து ய ம் டேம்ல தண்ணி ரொம்புச்சுன்னா தண்ணி ரொம்பி இந்த பக்கம் கீழ போயிட்டே இருக்கும் ஒரு அளவுக்கு மேல ரொம்பி எவ்ளோ ரொம்புனாலும் கீழ அப்போவும் ஒரு அளவு வரியையும் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாவே போகுது எவ்வளவுல்லாம் ரொம்பதோ அது எல்லாமே அப்டியே ஊருக்குள்ள அப்டியே கால்வாய் மாரி அமைச்சு அப்டியே ஊருக்குள்ள விட்டுருக்காங்க தண்ணிய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி இதுதான் ஆஹ் டேம் இதுதா தண்ணி ஆத்து அந்த மாரி இருக்கு அஹ் எப்டி சொல்றது இந்த ஆத்துலல்லா குளிப்பாங்க இல்லைங்களா ஆஹ் அந்த மாதிரி இருக்கு மீதி சில இடங்கள்ல்லா
ஓ பரவால்ல பரவால்ல பண்ண அத சுத்தி வேற ஏதாச்சு கோயில் இருக் அது ஊர் சுத்தி இல்ல அது ஒரு கோவில் தானா
இல்லல்ல அது ஒண்ணுதா என்னன்னா நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு எட எடப்ப எடப்பட்ட இது சொல்லறது ஆஹ் ஆந்திரா பார்டருக்கு தமிழ்நாடு பார்டருக்கு சென்ட்ரல் ஆமா ஆமா தோழர்
ஆ
அது சென்டன்றதுனால அந்த ஒரு கோயில் தா இந்த இடத்துல ரொம்ப பிரசீஜரு யாருக்கு தெரியறது இல்ல தோழர் நம்ம தமிழ்நாட்டு இந்த பக்கோ இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியாது அந்த எடோ
ஓ ஓ அப்புறோ அந்த ஊர் மக்களு வருவாங்க இந்த ஊர் மக்களு போவாங்க ப்போ அது மாரி இருக்குமா
என்னன்னா நம்ப நம்ப இதுங்க நம்ம மக்களுக்கு யாரு தெரில தோழர் அவ்வளவா அந்த எடோ நிறையா பாத்தீங்கன்னா அந்த ஆந்திரா பக்கோ இருக் இருக்காங்க இல்லலைங்களா
ஆமாமா அவங்கதா அதிகமா வராங்க ஓ அந்த மாரியு வராங்க
அதுவு எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சாமி கும்பிட வராங்க ஒரு சில பேரு குளிச்சிட்டு அங்க சமச்சு சாப்பிடறதுக்கு வராாங்க ஒரு சில பேர் அங்க மீன் புடிக்க வராங்
வராங்க அதிகமா அந்த மழ டைம் அப்ப கொஞ்சோ தண்ணி அதிகமா இருக்கறனால சோ கரெக்டா மீன் பிடிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆ எங்க அப்ப புடிக்க முடியாது தோழர் தண்ணி இருக்குமா ஆனா ஓரளவுக்கு ஓ அந்த வெயில் டைம்ல அந்த கொஞ்சோ தண்ணி இருக்கு
ஆ தண்ணி குறையும் போது இப்போ மீன்களல்லா இருக்கு இல்லைங்களா புடிக்க முடியு தண்ணியு கொஞ்சோ குறஞ்சிருக்கு வல வீச முடியு இறங் கீழ டேமுக்கு கீழ இறங்குவாங்க இறங்கி வல லா
வலல்லா போடுவாங்க ஓகே ஓகே
அதனால இது பண்ணுவாங்க தோழர் வராங்
ஓ
அதனால அந்த விஷயோ
பரவால்ல
அது அழகா இருந்துச்சுங்க தோழர் அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ரொம்ப வியப் ப்பா போன அ கோவில் பாத்தீங்கன்னா அஹ் இந்த கோயில் தோழர் ஆஹ் கோயில் பேரு சரியா ஞாபகோ இல்ல உம் என்னா கோயில் அது முருகர் கோயில் தோழர் அது பாத்தீங்கன்னா கோவிலுக் க்கு பின்னாடி ஒரு நூறு அடி பள்ளோ இருக்கு தோழர்
அப்பா ஆ
நூறடிப்
நூறடி பள்ளோ இருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கனா நீர்வீழ்ச்சி வரு தோழர் ஓ நம் நம் நம்ம ஊர்ல தானே அது ஓ
அது நம்ப ஊர்லதா அது வந்து பாத்தீங்கனா நம்ப ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ருக் தோழர்
ஓ பரவாலயே அ ம்
மேல போய் அந்த நீர்விழ்ச்சில குளிச்சுட்டு வர மாரி எடோ விட்ருக்காங்க ஆனா இன்னொன்னு என்னன்னா நம்ப கோயிலுக்குலந்து பாத்தோனா அந்த கோயிலுக் கு மேல தண்ணி வரு தோழர் மழகில அதிகமா வந்துடுச்சுன்னா கோயிலுக்கு மேல தண்ணி வரும் அந்த கோயிலுக்கும் மேல அந்த நீர்வீழ்ச்சில வந்து தண்ணி ரொம்ப அதிகமா வரம்போது மொத்த கோயிலயு மூடி அதுக்கு மேலயே தண்ணி வரு அது பாத்தீங்க முருகர் கோயிலு ரொம்ப அ ரொம்ப பிரசிதி பெற்ற கோயில்
நம்ம நம்ம ஊர்ல முருகர் கோயில்லா இன்னு நல்லா சாமி எல்லாருக்கு இது பண்ணுவாங்க நம்மூர்னா இல்ல நம்மூர்ல முருகர் கோயில்லா இப்ப அதிகமா அ நெறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஊர்ல இப்போ முன்னாடி வோட
ஆமா ஆமாங் தோழர்
ஆமா ஆமாங் தோழர்
இது வந்து பாத்தீங்கனா இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறதுனால அ மழ காலத்துல எங்யு போக முடியாது தோழர் இங்க வந்து பாத்தீங்கனா மழ காலத்துல மட்டு தா தண்ணி வரு ஏனா நீர்வீழ்ச்சில வந்து மழ
ஆமா கரைட்டு மழ காலத்துல தண்ணி வரு ம்
தண்ணி இருக்காது அப்டி இல்லன்னா லைட்டா வரு ஆனா மழ வந்து தண்ணி வந்துச்சுன்னா கோயில் மொத்த கோயில்யு மூடிடு தோழர் அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு மேல போய் அந்த சாமிய பாக்கவு
ஆ அந்த
கீழந்து பாக்கவு கீழருந்து ச ஆ நல்லாருக்கு ஓ கோயிலுக்கு பின்னாடியே வரு அந்த தண்ணி தா அந்த அந்த நூறடி பள்ளத்துல பொயிடுன் சொல்றாரு தண்ணி எல்லாமே ஓ பரவால ம் ம் நல்லா இருக்கு அது சாமி கும்ட நல்லாருக்கு வியூ பாக்கவு நல்லாருக்கு ஆ ஆமாங்க தோழர் ஆனா அந்த கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கனா அந்த நூறடி பள்ளோ நீங்க பாக்லா ஓ
நூறடி அப்பெல்லா அங்க நெறையா பேரு ஏ தவறி விழுந்து விபத் து நெறையா ஏற்பட்ருக்கு தோழர்
ஓ ஓ ஓ
ஆ இப்பதா அரசாங்கோ பராமரிப்பு எடுத்து அந்த எடத்துக்கெலா ஏனா அது மேல போய் குளிக்கிறாங்கல தோழர் அது வந்து என்னன்னா அந்த பாறையில வழிக்கி பாதுகாப்பு எதுவு இருக்காது அது அப்பெல்லா ஃபர்ஸ்டெலாய் அதனால மேல போய் குளிப்பாங்க குளிச்சுட்டு ஓரமா வருவாங்க ஓரோ வந்து பாத்தீங்கனா இந்த பக்கோ பள்ளோ பள்ளத் அந்த நூறடி பள்ளத்துக்கு அந்த பக்கோ கொஞ்சதா கொஞ்சந்தா எடோ இருக்கு நீர்வீழ்ச்சி இப்டி வருதுன்னா இந்த பள்ளோ ப
இந்த பள்ளோ ப
பள்ளத்துக்கு கோவில் இருக்கு இந்த பக்க சுத்திட்டு வந்து நம்ம நீர்வீழ்ச்சியில குளிக்கிற மாரி இருக்கு கோயில இருந்து எறங்கி வந்து சுத்திட்டு அது ஒரு அ ஒரு கிலோமீட்டர் சுத்